த ஆஹ் சேரி சேரிங்க
எனக்கு இப்ப காஸல பண்ணும் போது நீங்க பண்ற கால் வந்து எனக்கு வந்து ஆடே ஆக மாட்டங்குது உங்களுக்கு அந்த மாரி ஆகுதான் நான் பண்ற கால் உங்களுக்கு ஆட் ஆகாம இருக்கற மாரி
அது ந நார்மல் கால்ப என்றவங்களுக்கு இப்போ டாபிக் பேச இல்லாம எதாவது ஆஹ் ஆஹ் ஆஹ் எதாவது து என்ன டிஃபன் ஈவினிங் ஏதாவது டிஃபன் செய்ற மாதிரி இருக்கீங்களா
இல்லை இன்னக்கு எதுவும் ஒன்னு பண்ற மாரி இல்ல ஒரே ரெஸ்ட்டு தான் என் பையன பாத்துக்கணும் நானும் தூங்கணும் நைட்டு ஃபுல்லா தூங்கல அவன் ரெண்டு மணிக்கு ஏந்தச்சோம் ரெண்டு மணில இருந்து முலிச்சுட்டு இருக்கேன் நானும் என் பையன் என் பொண்ணு என் ஹஸ்பண்ட ஏ்சி ஏஞ்சி தூங்குறாரு ஆஹ் கட்டி வுட்டேன்
ஓகே ஓகே சேரி சேரி ஆஹ் ஆஹ் உம் உம் உம்
அதனால வந்து நீங்க
நீங்க கம்முன்னு படுத்து தூங்குங்க ஏன் நாலு மணி நேரம் உக்காரணும் ம் இங்க வந்து சும்மா எங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு திட்டி விட்டேன் அவர் தூங்கிட்டாரு ம் இவங்க ரெண்டு பேர வச்சு மேய்சுட்டு இவா இவ அந்த பக்கம் பையன் பக்கம் தூங்கனா ம் பொண்ணு அழுவுரா
பொண்ணு பக்கம் திரும்
அப்டி படுத்துட்டு இருக்கீங்களா சேரி சேரி கொழந்தையா இருக்குற வரைக்கும் அப்படிதான் கஷ்டமாதான் இருக்கும் வளர்த்து எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் சரி இவங்க எப்படா வளருவாங்கன்னு இருப்போம் வளர்ந்த பிறகு ஒன்னும் கொஞ்சம் எது டென்ஷன் எப்புடி இருந்தாலும் டென்ஷன் தான் பெத்துட்டபிறகு எனக்கு பொருத்த வரைக்கும் நான் நினைப்பேன் சரி கொஞ்சம் வளந்துட்டாங்க இவுங்க இவுங்க வேலையை இவுங்கவுங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்டின்னு நெனைச்சேன் அப்புறம் அவுக அவுக வேலய அவுகவுக செஞ்சிட்ட பிறகு வண்டிய தூக்கிட்டு வெளில போயிறான் பையன் எங்கடா போற வர அவன் போயிட்டு வர வரைக்குமே மனசு பக்க பக்க பக இப்ப என்ன தோணுதுன்னா இப்ப சின்ன குழந்தையா இருந்தாங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே இருந்திருப்பாங்க இவுங்க வளராம சின்ன குழந்தையாவே இருந்திரு க்கலாமோ அப்படின்ட்டு யோசிக்கிறேன் இப்போ அப்ப நம்மளுக்கு மட்டும்தான் கஷ்டம் என்ன டாய்லெட் போவாங்க பாத்ரூம் போவாங்க அத கழுவணும் இத கழுவணும் அவுங்களுக்கு ஸ்நாக்ஸ் குடுக்கணும் எப்படி இருந்தாலும் நம்ம கண் பார்வையிலேயே இருந்தாங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க இப்ப வளர்ந்த பிறகு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் என்கோட அந்த ரூம்ல இருக்கிறான்னு பார்த்துட்டுருப்போம் ஆளு எஸ்கேப் ஆயிடுவான் எங்கடான்னா இதோ அஞ்சு நிமிஷம் வர அஞ்சு நிமிஷம் இங்கதான் இருக்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு அர மணி நேரம் கழிச்சு போன் பண்ணாலும் அதே பதில் தான் வரும் இதோ அஞ்சு நிமிஷத்து வந்துர்ரேன் அப்படின்னுட்டு அதுதா நெனப்ப எங்க வீட்டு கார்ட்ட சொல்லி ட்டு முந்தாநேத் தான் சொல்லிட்டு ருந்தேன் இதுங்க வளந்து எப்படா வளரும் இது வேலையை இவுங்க செஞ்சுப்பாங்கன்ட்டு யோசிச்சேங்க அப்போ குழந்தையா இருக்கும் போது இப்போ வந்து எப்பா அந்த குழந்தையே பரவால்ல குழந்தையாவே இருந்திருக்கலாம் இவுங்க நம்ம வேலை செஞ்சு குடுத்துட்டு நம்ம கண் பார்வையிலே வச்சிருந்திருக்கலாம் இப்ப பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அவன் என்ன பண்றா சாப்டாளா இல்லையா இப்படி ஒரு கவலை இவன் இவன் வளர்ந்துட்டான் இவன் டீனேஜு இவன எங்க அம்மா நான் காலேஜ் போயிட்டேன் சும்மா சும்மா சின்ன குழந்த மாதிரி என்ன ஹேண்டில் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஹ அதெல்லாம் ட்ரெயின்ல போவும்போது கூட இங்க இருந்து வீட்டில் போகும்போது ஒரு சிக்ஸ் த் வரைக்கும் செவன்த் வரைக்கும் லேடிஸ் கம் பர்மெண்ட்ல ஏறிட்டா
உம்
இவன் கூட ஏறிட்டான் நைன்து டென்து வரும்போது நீங்கள் லேடிஸில் ஏறுங்க நா பக்கத்தில் ஏறிப்பேன் கவலைப்பட இவன் எங்கே ஏறி உட்காந்துருக்கானா இல்ல வேற எதெல்லாம் இறங்கிட்டானா இவன் கையில போனும் இருக்காது ஒரே பயமா இருக்கும் திக்கு திக்கு திக்கு திக்குனு ஏறான்னா கூட லேடிஸ்ல நா என்ன என்ன என்ன போய் லேடிஸ்ல ஏற சொல்றீங்க என கூட்டமா இருக்கு நா லேடிஸ்ல எல்லாம் ஏற மாட்டேன் இப்படியெல்லாம் வரும் இப்படியெல்லாம் வரும் போதல்லாம் ஐயோ ஐயோ வளரமலே பசங்களாகவே இரு இருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இப்போ இப்போ என்னுடைய ஏஜுக்கு இப்டி தோணுது அதாவது இப்போ நீங்க இருக்கிற ஏஜுக்கு என் தோண எப்படா வளருவாங்கன்னு தோணும் ஆமா எப்ப வளந்து இவுங்க வேலய இவுங்க பாத்துப்பாங்க இருக்கு ஹ அது அது அந்தந்த ஏஜுக்கு நம்மளுக்கு அக்கறைக்கு இக்கற பச்சை மாதிரி அப்புடியும் தோணு தோணின காலம் போயி இப்போ இந்த இந்த இத அனுபவிச்சருக்கன்ன எனக்கு அதான் சொல்லிட்டு இருந்தா அப்பறமா என்ன பண்ணுவ அவனு கல்யாணம் ஆயிடும் கல்யாணம் ஆன உடனே கல்யாணம் ஆவாமளே இருதுக்கலாங்க நம்ம கிட் நம் பேச்சு கேட்டுட்டு இருந்தான் இப்ப பொண்டாட்டி பேச்சு கேட்கிறான்னுவே ஹ நீ திருப்தியே அடய மாட்டேன் உடு அப்புடின்றாரு எங்க வீட்ல
எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் போல இருக்கு எதும் சொல்றதுக்கு இல்ல இப்போ எங்க அம்மாவும் போன் பண்ணிட்டே என்ன என்ன பண்ற சாப்புடியா நீ நைட் தூங்கிருக்கமாட்ட நல்லாவே தெரியும் தூங்க வேண்டியது தானே இனிக்கு ஒரு நாள் வெளியருந்து சாப்பட வேண்டியதுதனே எதுக்கு நீ இந்த மாதிரல்லாம் வேல பாத்துட்டு இரு
அது தா இன்ன அதெல்லா சொல்ல முடியாது அத என் பொண்ணு சொல்லிட்டு கா இன்னொரு பத்து பத்து நாள் நா மாமியார் வீட்டில இருக்கணும் லீவ் அவ்வுளதான் நீ இன்னில இருந்து இன்னிக்கு தா ஆபீஸ் லாஸ்ட டே செரின்ட்டு போன் பண்ணேன் போன் பண்ணா காலேல பதினோரு மணிக்கு தான் ஆபீஸ்கு கிளம்புறா கிளம்பிட்டு என்னடி ஆபீஸ் கிளம்பிட்டியான்னா இருங்க இன்னிக்கு தா போறன் நா டான்ஸ் ஆடிட்டு போகணும் டிங்கு டிங்குட்டு செரி இந்தா என்ன மியூசிக் அப்டினே ஹ மியூசிக் வேறயா அப்டின்னு சொல்லிட்டு ஒரே சிரிச்சிட்டு இருந்தா அத பத்துனா நம் மாமியார் வீட்டில் இருந்துட்டு அப்புறமா அடுத்த சண்டே வந்து என்ன கூப்பிட்டு போங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப் அப்பறம் சீமந்தம் எல்லாம் பண்ணிக்கலான்னு சொல்லுங்க அப்டின்னு சொல்றா அதான் சொன்னே நீ லீவு எடுத்தா உங்க வீட் வீட்ல அனுப்புவாங்களான்னு தெரியல ஏன்னா கொழந்த பெத்துட்டு அங்கதானே போய் இருக்க போறா கண்டி நியூவா இப்போ இங்கே இருக்கட்டும் சொ சொன்னாங்கன்னா நா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி பாக்கலாம் அப்படின்னுட்டு அது அவுங்களுக்கு வந்து ஒரு அம்மா வீட்ல இருக்கிற ஃப்ரீடம் கிடைக்காது
ஆமா அதுன அது என்ன சொன்னாலும் அது எல்லாருக்கும் உண்ம தான் அம்மா வீட்டுல இருக்கிற ஃப்ரீடம் எங்கேயும் நா மாமியார்
ம் அவங்க என்ன சொல்லுவானா அஹ எம்மா உடும்மா கடக்கட்டும்மா அப்புறமா கூட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவா சரி நம்மன்னா விட்டுடுவோம் இப்ப அங்கன்னா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைம வருது இல்லையா அததான் சொல்லுவா நீ என்ன வேற கேப்பா நான் மா எனக்கு மாமியார் இல்ல இல்லையா உங்களுக்கு மாமியார் இல்லம்மா அதனால தாமா உங்களுக்கு அந்த கவலையே தெரில அஹ் இருந்திருந்தாதான் இப்ப உங்களுக்கு தெரியும் அப்படின்னுவா அய்யோ கடவுளே ஏதாவது த என்னமோ நீ சொல்
சரி நான் இப்படிதான் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பேன் எங்க அம்மா கிட்ட மா நான் இன்னைக்கு பால் ஏதாவது பொங்கிருச்சுன்னா அவங்க வந்து திட்டுவாங்க ஏன் உனக்கு பாக்க தெரியாதா அப்டினா இப்டி வச்சுட்டே அப்டி ஆயிடுச்சு பால் விலை என்ன தெரியுமா அப்டி இப்டின்னு சொல்லி கத்துவாங்க இதே எங்க வீட்டுல ஒரு
பொங்கிச்சுதான் பரவாயில்ல வீடு அடுத்த தடவ பாத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல் அப்படின்னு சொல்லிருக்காங்க உம் கரெக்ட் தான் அதுதான் ஏதாவது கீழே போட்டேனா கூட கீழே இப்ப பாத்றோம் கூட கீழே வந்தா உடைச்சிரு எல்லாமே உடைச்சிட்டு போயிரு அது என் பொண்ணுக்கு இப்போ வந்து வே இது மேரேஜ் ஆனதுலேருந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டா வீட்டில இருந்தல இருக்கல இருந்தான்னா அந்த டூ மன்ஸ் இந்த கன்சியூவா இருக்கும் போது இருந்தா அப்போ புசுபுசுன்னு பாத்துட்டாங்க இப்ப மாசம் நெருங்குது நார்மல் டெலிவரி எதிர்பார்க்கறாங்க என் பையனை கிண்டல் பண்ணி சொல்லிருக்கான் இரு இரு னக்கு துணிய கொடுத்து வீடெல்லாம் தொடக்க விட போறாங்க கோ கும் கீழ க்கந்து முட்டி போட்டு மாப் போடோனு நீ அந்த வேலை தான் உனக்கு உங்க மாமியார் கொடுப்பாங்க அப்படின்ற இவன் இவளுக்கும் கோபமா வருது அப்படிய எல்லாம் கொடுக்க மாட்டாங்க போடா அப்படின்னா நார்மல் டெலிவரி ஆகனும்னா நீ டிவி எல்லாம் பாக்குரிய இல்லையா இந்த வேல எல்லாம் செய்யணும் வீடு துடைக்கணும் துணி அலசணும் அதெல்லாம் எங்க வீட்டுல மிஷின் இருக்குடா அப்டி தொடக் துடைக்க சொன்னாங்கன்னா உன்ன போன் பன் ர நீ வந்து தொட அப்டின்ற ஒரே சிரிப்பு என்ன ஏய் அதல்லாம் அந்த அளவுக்குெல்லாம் செய்ய விட மாட்டாங்க கம்முனு இருடா எதுனா சொல்லுவாங்க சமைக்க சொல்லுவாங்க நீ ரெண்டு நாள் சம ரெண்டு நல்ல என் பையன் சொல்லிட்டான் நீ ஒரு வேலை சமைச்சாலே போதும் அடுத்த வேலைக்கு அவங்க கேட்கற நிலமையில இருக்க மாட்டாங்க அப்படினுட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருக்குறான் அ இ உம் சமைப்பா என்னன்னா இந்த மாரி ந நைய அவளுக்கு சீஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி கொடுக்கணும் வெண்ணெய் சீஸ் அந்த யூடியூப்ல பாத்துட்டு ஆஹ்ஹ அந்த மாரி அந்த மாரி ஆஹ் அந்த மாரி வயசானவங்களுக் இந்த ரெண்டு வந்து செஞு கொடுத்து மற்றல்லாம் அவங்க போயிவிடுவாங்க மா அக்கா அப்படின்றா என் பையன் டெய் நான் கம்ளும் இருடா பத்து இருது பதினஞ்சு நாள் இருக்கணும்டா கண்டினியூவாக நான் என்ன செய்யறதுன்னு நானும் யோசிச்சுன்னு இருக்கிறேன் நான் ஏதாவது போன் கின் பண்ணேனா என் ஆட்ட அட்டன் பண்ணி கொழம்பலாம் செய்றது சொ சொல்லுங்கம்மா அப்படின்றா செய் செய் உனக்கு எல்லாம் தெரியும் தெரியும் ஆனா நம்ம வீட்டில் செய்யலை நீ அங்க பாரு ஆட்டோமேட்டிக்கா செய்வாப்பாரு அன்னைக்கு பாத்தா துணி மடிச்சுடு இருக்குற ஒரு நாள் துணி மடிச்சிட்டு அப்படி எங்க வீட்டுல அப்படின்னா ஏன் சோக கதைய கேட்காதீங்க கம்முனு இருங்க அப்படின்னுட்டு ட்ரெஸ் எல்லாம் ஷர்ட்டு எப்படி மடிக்கிறது அப்படின்னு கேட்குறா த்தியா இ மாமியார் வீட்டுக்கு போய் ஷர்ட் மடிக்கிற துணி மடிக்கிற எங்க வீட்டுல ஒரு கர்ச்சீஃப் விழுந்தாலும் பியரோலருந்து எடுத்து குனுஞ்சி வைக்க மாட்டா அம்மா எடுத்து வச்சுருங்கமா அப்படின்ட்டு ஓடுவா பாரு அப்படின்ந்தான் செரி விடுங்க சும்மா விடுங்க
எல்லா வீட்லயும் அப்படிதான் போல இருக்கு நீங்க சொல்றது பாத்த எங்க அம்மா சொல்ற மாதிரியே இருக்கு எனக்கு ஒரு வேல செஞ்சிருக்கு கியா நீ வீட்ல நான் அப்படித்தா நான் கொரோனா டைம்ல எனக்கு ஆஃபீஸ் வீட்ல எல்லாமே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க லேப்டாப் வச்சு பண்ணிட்டுந்தேன் அப்படிலாம் உங்களுக் இருக்கும் குடிச்ச கிளாஸ் கூட வக்க மாட்டேன் அப்டியே அந்த டேபிள் தா இருக்கும் என்னோட கம்ப்யூட்டர் டேபிள்ல இருந்து எடுத்து வைப்பேன் டீ வந்து கொடுப்பாங்க அப்படி அந்த கிளாஸ் அங்க போய் வச்சுருவேன் குடிச்சுட்டு அவுங்க வந்து எடுத்துட்டு போய் போடுவாங்க இப்போ இங்க வேல பாக்குறேன் எங்க அம்மா சொல்றாங்கா நீ ஒரு
ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போய் போட மாட்ட நீ இவ்ளோ வேல பாக்குரியே கேக்றாங்க அதுல வேற என் பொண்ணு சொல்றா எதுக்கு கல்யாண கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிருக்க கூடாது இதெல்லாம் செய்யணும்னு போய் அய்யயோ உனக்கு தெரியவே தெரியாது பாருன்னு அப்டினுரே உ ஜம்மா நீங்க வந் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சு ங்க நான் ஒன்னும் யோசிச்சிட்டே கல்யாணம் பண்றத பத்தி இனிமேல்லாம் யோசிச்சு பிரஜோனம் இல்ல நடத்து நடத்து அப்டின்றே அவ்ளோ வேல செய்ரா அன்னைக்கு பாத்த வீடு பெருக்கி ஃபோன் பண்ற ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பண்றேன் ஏன் டி மூச்சு வாங்குது உனக்கு அப்படி என்ன பண்ற வேல ரன்னிங் ரேஸ் போறியா அப்படி கேக் வீடு பெருக்குறேன்ம்மா நா பண்றம்மா வைங்கம்மா னா அப்புறம் வந்து வெதான் அதான் சன்டே உங்க அக்கா வீடெல்லாம் போய் பெருக்கிறலாட வீடு பெருக்கி மாப் போட்டு தொடைச்சு எல்லாம் செய்யறோம்மா என்ன பண்ணுறது ந ஆஃபிஸ்லை ஒண்ணா செய்யணும் தானே அப்படின்னா இங்கன்னா ஒரு நாள் லீவு அது கூட தூங்கக்க கூடாது நா உங்களுக்கு அப்படின்னு கேப்ப இப்ப கேட்க முடியுதாடி அப்படின்னு சொ சொல்லிட்டு ஒரே சிரிப்பு தான் கேட்க முடியாது ஹ கேட்கவும் மாட்டான் அவங்க சொல்றதுக்கு முன்னாடி இவ்வளவு வேல செய் செய்ரா அவங்க செய் செய்னு சொல்றதுக்கு இப்போ முன்னாடியே இந்த அம்மாவே அன்னைக்கு இவன் அவங்க தம்பி எதுக்கும் காலேஜுக்கு போயி்ட்டு சரி இவங்களுக்லாம் டீ போட்டு அப்புனு சொல்லிட்டு போய்ட்டா பாக்கறதுக்கு போனா அக்கா பாத்திரம் வலிக்கு க்கிட்டு இருந்தாலாம் அவங்க சர்வெண்ட் வரலை எனக்கு சொல்லிட்டு பாத்துட்டு வன்ட்டு அம்மா அக்கா பாத்திர வெளக்குறமா அதெல்லாம் தெரியுமாமா அவளுக்கு அப்படின்னா கரெக்ட் தான்டா சொல்ற அதெல்லாம் தெரியும்டா இங்க இருந்து என் ஏமாத்திட்டு போயிடுச்சிடாது அங்க போய் இப்ப மாமியாருக்க எவ்வளோ செஞ்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லி ந்த இந்த மாதிரி கதைதான் எல்லா பொம்பள செர் செரி ஓகேங்க ஆஹ்